ஆ கேக்குதுங்களா பேசலாமா
கேக் கேக்குது கேக்குது காலையிலயே ஒரு நம்ம ஒரு முடிவு பண்ணோம்னா கடவுள் ஒரு முடிவு பண்ணிச்வச்சுருக்காரு போல
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நானும் அப்டிதா நேத்தி நைட்டு ஒரு முடிவு பண்ணே ஆனா அந்த முடிவு கடைசி வ ரைக்கு நடக்கவே இல்ல தோழி
கடுப்பா வருறது பாருங்க காலையிலயே
ஆமா கடுப்பாகாநீங்க டென்ஷன் ஆக கூடாது காலையில டென்ஷன் ஆன வச்சங்களே அன்னைக்கு நாலுமே நமக்கு அப்படியே டென்ஷன தா போய் அதுன்னால டென்ஷன் அவ கூடாது என்ன அ என்ன வர்றது வரட்டும் போறது போட்டும் அப்படின்னு இருந்திரனும் இப்ப பாத்தீங்கன்னா தோழி என்னோட கணவர் என்கிட்ட ரெண்டு மாசமா பேசவே இல்ல தோழி ரெண்டு மாச ஆ பா்த்தீங்கன்னா ஊர்ல இருந்தாரு அ ஊர்ல இருந்தாரு கேரளால ல இருந்தாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளக்கு வந்தாரு கேரளால எல்லாம் பத்தட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிதா வந்து ஊருக்கு வந்தாரு அவங்க சித்தி பையனுக்கு கல்யாண நா தா சொல்லியிருந்தேன்ல நிறைய ஊருக்கு போறே ஃபங்க்ஷன்ல இருக்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்து வீட்ட பேச பேசவே இல்ல தோழி நீ நானே பேசவே இல்ல உனக்கு என்ன அவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு நேத்தி ஊருக்கு போறாரு தோழி அப் அப்ப கூட என்ட்ட பேசவேல தோழி திரும்பி கூட பாக்காம போயிட்டாரு
என்ன தோழி இப்டி சொல்றீங்க
ஆமா அப்புற என்ன பண்றது தோழி மனசுக்கு கொஞ்சோ மோசமதா இருந்தது ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அதயே வந்து நம்ம நெனைச்சுகிட்டே இருக்க கூடாது நம்ம சொன்னோம்ல காலையிலயே டென்ஷன் ஆவுது அதெல்லா வந்து நம்ம சொல்ல கூடாது நெனைக்கவு கூடாது
அது சேரி தோழி எப்டி தோழி இப்டி மாசக்கணக்கெல்லா பேசாம இருப்பீங்களா ஆஹ்
ஆமா தோழி கடைசியில பத்தீங்கன்னா அவரு வெளில படுத்து இருந்தாரு அந்த பத்து நாளுமே அப்புற நானு எதுவுமே கண்டுக்கவே இல்ல சேரின்னு வுட்டுட்ட அதுக்கப்புற ஒரு போற அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல தா உள்ளார வந்து படுத்தாரு அப்பயுமே பெட்டுல படுக்கல தோழி கீழ தா படுத்தாரா நானு சேரி அப்புற போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ல வந்து படுத்திருந்தாற நானு எதுவுமே கண்டுக்குவே இல்ல தோழி அப்டியே விட்டுட்ட தோழி ஏ ஒரு வார்த்த கூட பேசவே இல்ல
இல்ல திரும்ப வந்து வீட்டுக்குள்ள படுத்தாங்கல்ல
ம்
அப்பயு நீங்க பேசிக்கலையா
ஆஹஹ் பேசல
எப்டி தோழி இப்டி இருக்கறீங்க எனக்கு செம்ம ஷாக்கா இருக்கு தோழி அதெல்லா தப்பு தோழி இந்த விஷயதுலால து இப்ப இதுக்கு முன்னாடி இந்த மாரி இருந்திருக்கீங்கள
இதுக்கு முன்னாடில்லா ரொம்ப நாள் வரைக்கும்லா பேசாம இருந்ததுல ஊருக்கல்லா போயிட்டு ஒரு ரெண்டு மாச போலல இருந்திருக்கே ஆனா அது அதுக்கப்புற அவரே வந்து பேசிருவாருன்றதுனால பேசவே இல்ல நானு செரினு விட்டுட்ட எனக்கு வந்து மனசு வெறுத்து போச்சு தோழி
இல்ல இல்ல நா சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிற விஷய வேற ச சேரிங்களா அததா அததா சொல்ல சண்டேயு இல்லாம இந்த வீம்புக்கு பேசாம இருக்கணு தெரியுமா அது வந்து ஆபத்தான விஷய நா வந்து நல்லா தெரிஞ்சு நால்ல நம்ம வந்து சில விஷங்களா விட்டு கொடுத்துதா போகணு வேற முடியாது ஆஹ் சப்போஸ் வேற யாரு கூடயு அவங்க அஃபேர் இருந்தாங்கன்னா உங்களால அத ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க ஏன்னா அவங்க வெளில இருக்கறாங்க இல்லட நா சொல்ற அது எதுக்கு சொல்ற இருக்கறாங்கன்னு நா சொல்லலா இப்போ நீங்க வீம்புக்கு தானே நீங்க இப்போ பேசாம நீ கடைசில உங்களுக்கு எதுவு சண்டைக்குத ஒண்ணுமே கிடையாது அதுல என்ன கல்யாண வாழ்க்கைல என்ன உங்களுக்கு வீம்பு என்ன ஒரு ஈகோ அது
அப்டி கிடையாது தோழி நா வந்து ஊர்ல இருந்த கேரளல இருந்த அங்க இருந்துதா நா வந்து வேலைைய எல்லா பாத்துட்டு இருந்த ஆஹ் நாங்க பாத்தீங்கன்னா போன வருஷ நவம்பர் மாச வந்தோ வந்துட்டு இதே மாரி கொழந்தை இல்ல இவருமே கொஞ்ச அரசியல்லலா இருக்காரு இந்த மாதிரி கொழந்த இல்ன்னு சொல்லிட்டு நா ட்ரீட்மெண்ட்டுக்கு போன தோழி கிட்டத்தட்ட நவம்பர்ல இருந்து மே ஜூன் வரைக்கு போன தோழி ஆஹ் மே மாச வரைக்கு போன கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாச ஆகுதா கரெக் டா தாங்க டாக்டர் சொல் சொல்ற நாள் மட்டு அவ வந்து எங்கிட்ட சண்ட போடுவாரு டாக்டரு என்னா எனப்போ அனைய எந்த பிரச்சனையு இல்ல உன் வீட்டுக்காருக்கே எந்த பிரச்சனையு கெடையாது நீங்க வந்து சந்தோஷம் மாறுங்கன் சொல்லிட்டு அனுப்பு தோழி ஆனா பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்லற நாள்ல மட்டு ஒரு சண்டை போட்டுருவாரு இல்லன்னா நல்லா குடிச்சிட்டு வந்துருவாரு நல்லா குடிச்சிட்டு வந்து ஆறு பட்டுக்க வெளில போய் படுத்தருவாரு இதுதா தப்புதான தோழி நா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் றர லட்ச ரூபா வரைக்கு நா செலவு பண்ணே அ அந்த ஒன்று ஹாஸ்பிடலு ஹாஸ்பிடல் செலவு பண்றது பிரச்சனை கெடையாது தோழி ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஊசி போடுவாங்க பாருங்க ரெண்டு ஊசி நம்மளாலா மற அதனாலா எழுந்திரக்கவே முடியாது வாயில்லருந்து ஒடம்புலருந்து வலிக்குதா இல்ல வீங்கி போயிருக்கா ஒடம்பு சொல்ல முடியாது ஆனா அவ்வளவு ஒரு வழியா இருக்கு எந்த வேலையுமே பாக்கவே முடியாது எந்திருக்கவே முடியாது தலையே தூக்க முடியாது நா அவ்ளோ கஷ்டப்பட்டு போனேன்ல தோழி அப்ப நீ என்னை பத்தி நெனைக் கல தான உனக்கு அப்பனா அந்த நெனப்புல்லா இல்லதான நீ எப்பனா முன்னாடியே சொல்லிருக்கணு ஆ நா வந்து காசு பத்துலன்னு வச்சுக்கோங்க ந ஸ்பிட்டலுக்கு எல்லாருகிட்டய கேட்டு இத யார்கிட்ட கேப்பே எங்க அக்கா கிட்ட எங்க அண்ணகிட்டலா கேட்டுக்கிட்டே இருப்பே காசு குடுங்க காசு குடுங்க நா குடுத்துடுறே குடுத்துடுறே அப்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தெழி ஒன்ர லட்ச ரூபாய்க்கு வே னா நா செலவு பண்ணிட்டே
ம் ம் ம்
மாசத்துக்கு நா அந்த எட்டாவது நாள்ல இருந்து வர சொல்லுவாங்க அந்த ஸ்கேனுக்கே பாத்தீங்கன்னா ஆயிரூபாய் செலவாகு எட்டாவது நாள்லுருந்து பதினஞ்சாவது நாள் வர கக்கு
ம்
ஒவ்வொரு நாளு வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கணு ஆமா இந் அது வந்து சொல்லிதா அனுப்புனது ஒனக்கு எந்த பிரச்சனையு இல்லாம நீ மட்டு ஏமா கடந்து தவிக்கிற
ஆ இல்ல நம்ம நாலு பேருக்கு பதில் சொல்லணும்ல
அப்பத்தானா பாத்தீங்கன்னா அப்டியே அழுதும் பாத்துட்டே கெஞ்சியும் பாரத்துட்டே கதறியும் பத்துட்டே எதுவுமே நடக்கவே இல்ல சரின்னு சொல்லிட்டு நானு அப்டியே விட்டுட்டே நம்ம ஒடம்பு வீணா போண்ணதுதா இப்ப மிச்ச இப்ப பாத்தீங்கன்னா காலில இப்ப எனக்கு என்னாதுல சைட் எஃபெக்ட் வந்ததுன்னா நா கால்ல எழுந்திரச்ச ஒனே சாப்ட்ரனு இல்லன்னா நாங்க மயக்க வந்துரு கொண்டு போய் அடிச்சிருவோ கீழ அவ்வளது ஒரு பசியா இருக் கொந்த மா மாத்திர ஊசிய ஏ ஒடம்பு வழி தான ஏ காசு போனது கூட எனக்கு அடுத்த விஷயந்தா எனக்கு இப்ப ஒடம்பு வலி வந்ததுதாங்க மிச்சோ வயிறெல்லா வலி வேண்டமோ யாரோ கட்டை எடுத்து அடிச்ச மாதிரி வலிக்கு அந்த வயிறெல்லா தலையெல்லா சுத்து என்ன பண்ண உன்னுக்குன்னே எனக்கே தெரியாது வாந்தி வர மாரியே இருக்கு அந்த மாட்டல்லா சாப்ட்டு வயல்லா புண்ண ஆயிடுச்சு அப்ப இதெல்லா புக்கு தானே தோழி
கண்டிப்பா தப்பு ஏன்னா இல்ல ஆமா
உம் எனக்கு வந்து இதுல விருப்பு இல்ல நீ போகாத ஹஸ் பெட்டலு உ ஒடம்பெல்லா கே டுத்துக்காதன்னு சொல்லணுமா இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா அத அவங்க எப்படிய நமக்கு
இத்தன நாாலுமே ஒரு ரூபாய கூட கொடுத்ததே கிடையாது கடைசில போருக்குமே என்ட்ட தா தோழி காசு வாங்கிட்டு போனாரு இப்ப வந்து நா வீட்டுக்கு பால்லந்து சிலிண்டர்ல இருந்து எல்லாமே நா தா தோழி வாாங்கனும் நீ என்ன சாப்ட்ட எப்படி இருக்க ஹாஸ்பிடலு போனியே என்னாச்சு ட்ரீட்மெண்ட் என்னாச்சு இத பத்திலா ஒரு கேள்வி கூட இல்ல தோ தோழி அப்ரோ எப்படி தோழி நம பேசறதுக்கு தோணும்
ஐயோ ரொம்ப சரமங்க செரி ஷாக்கா இருக்கு கு எனக்கு நீங்க சொல்றது எப்படி நீங்க அவங்கள நம்பி ஒரு குழந்தைய பெத்தீங்கன்னு எனக்கு தெரலயே
அதுதா சொல்ற நா குழந்த நா இன்னு பெத்துக்கல அதுதா எனக்கு பயமா இருக்கு இப்ப குழந்த பெ த்துக்கிட்டா அதயு இப்படித்தானே விட்டுட்டு போவாரு
அப்ப டடிபில வச்சிருக்கீங்கள அது யாரு குழந்த
அது வந்து எ நாத்தனார் பைய
அப்படியா பக்கத்துல குழந்த சத்தோ கேட்டுச்சு
அவ என்னோட நாத்தனா பைய தா அவ
ஓ சரி சரி எனக்கு நா எனக்கது தெரியாதே உங்களுக்கு டன் வந்து பாப்ப டிப்பல வச்சிருக்கிங்கல்ல அது உங்க குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கிட்ட நானு
இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோழி இப்ப நல்லா செஞ்சாக்கா யாருதா தோழி பேசுராதுக்கு மனசு வரு
செஞ்சு பர்சனல் ஒபீனியனாச்சு கோங்கலே தயவு செஞ்சு நீங்க இப்ப அதுல ஈடுபடவே படாதீங்க ஏன்ன உங்க இ நீங்க சொல்றதப்ப பத்தா அவுங்க என்ன மண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல அவங்கள நம்பி நீங்க ஒரு குழந்தாலும் நீங்க குடும்பன்னனு வந்துட்டீங்கன்னு சிங்க ஆ அதெல்லாம் வாய்ப்பு சரமோ ரொம்ப சரமோ
அததுனாலா நா தோழி நானு அப்படி விட்டுட்ட இருக்கற அரைக்கு நம்ம சம்பாதிக்கிறோம்மா சாப்பிடுறோமா போய் சேர்ந்துறனுனு இன்ன வரைக்கு எனக்கு ஒரு நைட்டி எடுத்து கொடுத்ததோ ஒரு செருப்பு வாங்கி கொடுத்ததோ எதுமே கடையாது தோழி
அனா எத்தன வருஷம்
கல்யான ஆயி அஞ்சு வருஷோ அஞ்சு வருஷோ ஆயிடுச்சு தோழி
ஓ அஞ்சு வருஷோ ஆயிட்டா இது எப்படி இப்டி இருக்குறாங்க இல்ல அவங்க நீங்க சொல்றத பாத்தா அவங்க எப்படி உங்க விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கறீங்க மாிலாம் அவங்க சொல்றாங்க செரி நீங்க சொல்றீங்க
அவரு என்னத்தேரியுமா தோழி சொல்றாரு நா வந்து ஊருக்காக தா கல்யாணம் பண்ண ஊர்ல வந்து எல்லாரும் கே ப்பங்க கல்யாணம் பண்லயா கல்யாணம் பண்லயா அதுனலதா கல்யாணம் பண்ண அப்படின்டாரு
அதுக்கு யாரோட வ லைஃப் வந்தூ வீன் அடிக்கிறது
அஐயோ எங்க அண்ண எல்லா பின்னாடியே சொல்லிட்டா நீ வந்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு நா தா அப்ரோ கேக்காம இங்கேயே இருக்க என்னதா பண்றது வீட்டுல போய் உட்காந்தா அவனுக்கு இன்னும் கல்யாணம் அவல
அவங்களுக்கும் கஷ்டம் உங்க அம்மாவுக்கும் கஷ்டோ
ஆமா அதனால தா தோழி நா எங்கேயுமே போகாம வராம இருக்க
சீரியஸா எனக்கு சொன்னது உண்மையே ரொம்ப ஷாக்கா இருக்கு அவ்வளோ ஷ கா இருக்கு எனக்கே நா கூட சொல்லி நா
ஆ
இதுக்கு மதிரியே ஹ அன்னைகு கூட நா சொல்லி பேசிட்டு இருந்த என்ன உங்கள பத்தி நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாரி கையில காச இருந்தா வாங்கிட்டு போய்டுவாங்க அவங்க பேருல ஐடி ஓபன் பண்ணான்னு சொல்லி சொல்லிட்டுருந்தீங்கன்ன போ சிரிச்சிட்டு இருந்த நா கூட எங்க க எங்க வீட்டுகாரங்களோட க அக்கௌண்ட்ல தா நா இது ஓ ப்பன் பண்ண ஒரு ஒரு ஐ டி ஓப்பன் பண்ணே ஆனா பேமெண்டு என்து என்னோட பேமெண்ட என்ட்ட போட்டுட்டாங்க நாலாயிர்த் தி ஐநூறுவா ரெடிக்கு மாத்தி டாங்க நா திரும்ப இப்ப நா பாத்தீங்கன்னா என கெடைச்ச புருச மாரி இரு க்கா யாருக்காச்சு அ இது மாரி துர்கா மேடத்தோட அவுங்க காத்தவுங்ள் து வேற ந ஆட்டைய போட்றாங்களா அப்டின் சொல்லி சிரிச்சிட்ருந்தே அப்பிடி கெடையாத் உங்குளுக்கு வாங்க வேண்டியது ரிலேஷன்ருக்கோ நல்லா அவங்க வாழ்ண்டு போயிருப்பாங்க அப்டின் சொல்லி சொன்னாங்க ஆ நீங்க சொல்றது எனக்கு அவ்ளோ ஷாக்கா இருக்கு இ ப்படியெல்லா மனுசங்க இருக்காங்களானு
இப்பிடி உள்ள இப்பிடி உள்ளவங்க அவுங்க தனியாவே இருந்துட்டு போய்ட்ல்லா இல்ல எல்லாரோட வாழ்க்கையுமே
அவுருக்கு வந்து தனியா இருக்கணும்னா ஆசையே தனியா இருக்கணு தனியா சமைச்சு சாப்பிடணு நம்மல்லா சமைச்சம்னா புடிக்காது அவுருக்கு அவுரே செஞ்சு அவுரே சாப்புண்ணு புரியல
அவுங்க கல்யாணமே பண்ணாம தனியாவே இருந்திருக்கலாமே காலத்து
இருந்திருக்கலாமே நா அததா வந்து சொல்லிட்ருக்கறது
ம்
ம் என்னா தோழி ஒவ்வொருத்தவுங்ளோட ஆமா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா நன்றி தோழி